ஹலோ ஹலோ ஆ கேக்குது லியோ சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கறே நீங்க எப்பிறிக்கீங்க
இன்னைக்கு என்ன எத பத்தி பேசலாம்
இன்னிக்கு சுற்றுலா தலங்களள பத்தில பேசலா
சூப்பர் சுற்றுலா தலங்கள பத்தி உங்களுக் என்ன தெரியு சொல்றீங்களா கேப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது
நா சுற்றுலா தலங்கள்ந்து என்ன பேசலாம் இப்போ வந்து வண்டலு ஜூ இருக்குல்ல
ஆமா வண்டல் ஜூ ஜூ போயிருக்கீங்களா
ஆ பேயிருக்கே பேயிருக்கே ஏ நா காலேஜ் படிக்கிறப் பக்கத்துத்திலதா இருக்கு இப்ப சி எம் விஜய் பத்திர நாள் ள இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வந்து டிக்கெட்லா ஃபரீயா
ஆமா ஆமா நாந்து தகவல் வந்துச்சி பாத்தே நியூஸ்ல
ம் அதா போயி் அங்க போட் ட்டு ஒரு விசிட் போடலாம்ட்டு நாங்க ஒ பிளான் போட்டு வச்சிருக்கோ உள்ளார என்னான்ன இருக்கு என்னான்னா அது ஷயங்கள் இருக்கு எப்பிடி இருக்கு அதெல்லா பாத் ப்பிளான் கொஞ்சே ரெடி ரெடியா இருக்கு
ஓ யா எப்பிடி எத்தன பேரு போறீங்க யாரு யாரு
ம் நா நா ஏ ஃபிரரெண்டு ஆ இனொரு ஃப்ரெண்டு ஆடதா
ஓ சேரி சேரி சேரி எப்டி இங்கிருந்து பஸ்ஸா இல்ல ட்ரைன்னா இல்ல காரு இந்த மாரி எதுலயு போறீங்களா
இல்ல நா சென்னையிலதா இருக்கறே சென்னையில இருந்து பக்கத்துல தானே
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
அவங்க ஊர்லருந்து களம்பி வந்துருவாங்க வர சொன்னா
உ உ உ அங்க சென்னையில இருந்து எவ்ளோ தூரோ அவங்களுக்கு நீங்க இருக்க எடத் த்துல இருந்து
சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் வரு
பத்து கிலோமீட்டர் அங்க இருந்து எப்டி பஸ்லே போயிட்டீங்களா இல்ல லோக்கல் ட்ரெயின் அந்த மாரிஎதுவு இருக்கா
இல்ல எனக்கு மெட்ரோ இருக்கு மெட்ரோல வந்துரு
ஓ ஓ சரி சரி சரி
உ நீங்க வர ஐடியா இருக்கீங்களா உங்களயு வேணா அழைச்சுட்டு போகவா
இல்ல இல்ல நம்ம எல்லா இங்க இருந்து அவ்ளோ தூரோ வரணு எனக்கு சென்னைக்கு வந்துட்டு நானூறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு
நானூறு கிலோமீட்டரா வாங்கலே சும்மா ஒரு நாலு ட்ரிப்பு மாறி சுத்தி பாத்துட்டு
ட்டுவாங்க நா இன்னொரு நாள் அந்த மாரி எது ஆஃபர் கிடைச்சா வறே
அப்படிங்களா உ சரி உங்களுக்கு எங்கயாவது வெளில போகிற மாரி ஐடியாலா இருக்குதுங்களா சுற்றுலா கொடைக்கானல் கோவா கேர்ளா கோவா இதுமரி எடங்கள்லா போவச்சுகங்க ஓகே நாங்க போற மாரி இருந்தா கூப்பிட்டா வருவீங்களா
ஆ நீங்க வந்து கூப்பிட்டீங்க அப்டின்னா நீங்க சொல்லி வராமா இருக்க முடியுமா
உ உ சேரி ஆ அப்ப நாங்க அடுத்தது கேரளா போற மாரி ஐடியால இருக்கோ இந்த இது ஜூன் ட்வெண்ட்டி ஒன் முடிச்சுட்டு
சேரி
அதுக்கப்புறோ டுவெண்டி நைனு அப்பறோ கேர்ளா கிளம்பணு நைனக்கிறே ஊராரு ஞ்னால் ட்ரிப்பு பாத்துருக்கோ உ அஞ்சு நாள் ட்ரிப் ஒரு ஆளுக்கு வந்து ஆ ரெண்டுஐநூறு போல வருது
ஓ போலாமே அப்பறோ உ உ உ
உ
போலாமே போலாமே போயிட்டு வாங்க உ போலா போலா அது நீங்க சொன்னீங்கா எப்போ வேனா கிளம்பி வரலா
உ ஒ கே இப்ப நா வந்து அஞ்சு நாள் ட்ரிப் எங்கன்னு சொல்றே கேட்டுக்குங்க நம்ம இங்கருந்தே பொள்ளாச்சி போய்ட்டு பொள்ளாச்சிலேர்ந்து வாழ்ப்பார அங்கிருந்து அதுராப்பள்ளி அதுரா ள்ள இருந்து கே கேரளாக்குள்ள போயிடுவே அதுக்கப்புறோ
உ
அ அதுக்கப்புறோ நம்ம கேரளாவ்லே என்னென்ன பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸ்லா சுத்தி பாத்துட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சி திரும்மிரே என்னாபரு
ஓ கேர்ளாள என்னன்னா ஸ்பெஷ் செல்லங்க என்ன இதா இருக்கு
கேரளால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கல் இருக்குங்கள
ஆமா கல்லு கல்ல எல்லா குடிப்பீங்களா
இல்ல மோ கலை நீங்க என்ன ஃபேமஸ்ஸு கேட்டீங்கள்ள அதுக்கு சொன்னே
ஓ ஓ சரி சரி சார் ஆனா நா நல்லாதா இருக்கு நாலா குடிச்சிருக்கே நீங்கல்லா குடிச்சிருங்கீங்களா கல்லு
இல்ல நா குடுசது கடையாது
நல்லாதா இருக்கு இங்க வந்து கேரளா போறேன்னு சொல்றீங்க கல்லு டெஸ்ட் பண்ணி பாருங்க
உ அதுக்கப்புறோ என்ன இருக்கு சர்ச்ல நறையா இருக்கு ஆ மலைகள் இருக்கு சுத்தக பாக்க எல்லாமே அழக அழகாக இருக்கு யானைகள் பா யானைகள் பாக்கலா
உ உ
உ நம்மளுக்கு லக் இருந்தா புலி கூட பாக்கலாங்க
ஆ
உ காட்டருமய பாக்க லா மான் பாக்கலா
அதா நீங்கதா இங்க வண்டலூர் போறன்னு சொல்றீங்க அங்கல்லா தா எல்லாமே இருக்குமே எதுக்கு கேரளா வீட்டு பாக்கறும்னு சொரிங்களா
அங்க வந்து கிளைமேட்டுக்கு அது பாக்குறதுக்க அதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு இப்போ இப்போ வந்து நீங்க செல்லுல பா செல்லுல தா நீங்க புலி சிங்கம் லா பாப்பீங்க அதுக்குனு பாக்காம இருந்துருவிங்கண்ணா நேர்ல
அதுவு கரெக்டு தா ஆமா ஆமா ஆமா
உ அதா அப்டியே பாக்கலாம்னு ஒரு ரைடு டுரு
சேரி சேரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வேற வேற என்ன ப்ளான்ல இருக்கீங்க வேற எங்க போலாண்ட் இருக்கீங்க
ந அதுக்கப்புறோ அவ்ளதா அதுக்கப்புறோ ஜூலைல தா போலானு இருக்கோ கோவாஸை சைடு போய்டோ அப்படியே கோவால பெய்ட்டு
கோவா போய்ட்டு கோவால என்ன பண்ணுவீங்க அரி
கோவால பீச் இருக்கு
சரி
உ சுத்தி பத்துட்டு வரவேண்டிதா
வேற என்ன அங்க பேஃமஸ் கோவால
போய் பாத்தாதாங்க தெரியு நானு போனதே கடையாது கோவா
ஓ அங்க போயி பாத்தாதா தெரியு இங்கேந்து எப்பிடி டெயின்ல போரிங்லா இல்ல வேற துவு ஆரேஞ்சி பண்ணி போ
அங்க ட்ரெயில தா போறோ பிளைட்ல போலானு ஒரு பிளான் போட்ந்தோ ஃப்ளைட் டிக்கெட்னா பதினஞ்சாயிரா வருது அதுக்கு ட்ரெயின்ல போனாலே ஐய்யாரோ ரோவாதா ஆவுது சேரி ட்ரெயலில போலாண்ட் ஒரு தச்ச
அதுவு நல்லாதா இங்க இருந்து பிளைட்ல போயிட்டு அதுக்குத்த பண்ற செலவுக்கு நம்ம ட்ரெயின்ல பேயிட்டு
நம்மா ம் நம்மந்த ஐடாலதா இருக்கோ
ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கே பதினஞ்சு ரூவா வருதா
ம் ஆமா
ஆஹ அந்த பதிஞ்சரூவா வச்சி இங்கே மு ஐயயிர ரூவாக்குள்ள முஞ்சுரும்ல்ல ட்ரெயினல போயிட்டா அப் அன்டவுன் அயியாரூவாக்குள்ள வருமா
ஆமா ஆமா உம் இங்க சும்மாதானா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அவ்ளோ தா பைக்கில போனா மூவாயரத்தி ஐநூறுவா வரும் ஒரு நாள்
ஆ இங்கே எவ்ளோ தூரத்துந்துங்க பைக்ல போவீங்க
ம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான
கரெக்ட் தா ஆனா வந்து பைக்லே ஒடம்பு டயாடா போயிடு
அது ட்ராவல் பண்றவுங்களுக்கு அதெல்லா தெரியாது இப்ப நம்ம டயடா இருக்குன்னு நெனச்சிட்டு போனா அது நம்ம ஒடம்பு டயடாகு நாங்கல்லா டிரவலரு ஆ எல்லா இடத்துலயு போய் பழகி பழகி தே வந்துருக்கோ
அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆ ஆ ஆ
நீங்க எப்பிடி வீட்லயேதா இருப்பீங்களா இல்ல வெ வெள்ள போய் சுத்தி பாக்கறது உங்களுக்கு ஐடியாவே இருக்காது எது
டில்லானா இப்போதக்கி சுத்தி பாக்குற சுச்சுவேஷன் இல்லங்க போறப்போ ஆனா போலாம் நீங்க சொன்னீங்கன்னா போலா அதுவு ஃப்ரீயா இருந்தானா வரே இப்போ ஆ எங்கெங்க அவுட் ட்ருல்லா எங்கயே அதிகமா வெளில போன கிடையாது உள்ளதா தமிழ்நாட்டு உள்ளதா சுத்தி இருக்கே
ஓ எனக்கு தெரிஞ்சி நீங்க வந்து தெருவு தாண்டறதே பெருசுன்னு நெனைக்கிறே
ஆ அதுவு கரெக்ட் தா எங்க ஊரவுட்டு அதிகமா வெள்ல போறது பெருசுதா
ம் ம்
நாக எப்பின்னா நம்ம ஊர் நம்ம டிஸ்ட்ரிக் இருக்குனா நம்ம டிஸ்டரிகுள்ளதா அதிகமா சுத்தி இருக்கா
ஒ டிஸ்டீவ்ல சுத்தி இருக்கிங்களா
ஆமா நம்ம டிஸ்டிக்லே ஏகப்பட்டது இருக்குல்ல உன்னா ஆ அந்தப் நம்ம டிஸ்டிக்ல வந்துட்டு இப்போ அந்த தாஜ்மஹல் வேற இருக்கு மினி தாஜ் மஹால் மினி தாஜ் மஹால்
ஒ தாஜ்மஹால் ஆ ஆ
ஆ அங்கே நம்ப ஆக்ரா போய் பாக்குறது இங் க பக்கத்துலே பாத்துட் ரொம்ல அதும் ஒரு இதுதானே ஆமா ஆமா ஆமா ஆமா எப்பனா இது நம்ம ஊரே ஒரு சுற்றுலா தலமா இருக்கு நம்ம எதுக்கு இன்னொரு சுற்றுலா ஏரியாக் க்கு போய்ட்டு அது அப்போ வந்து அதுக்கான ஒரு ப்ரே சுத் டூயுஷன் வறப்ப போயிக்கிலாமே அதுக்கு வரக்கி நம்ம ஊருகுள்ள இருக்கறதல்லா நம்ம பாத்துகிலாமே அப்புன்னா பாத்துட்ருக்கோ அதே மரி அந்த வேல வேளாங்கண்ணி மாதா கோவிலா இருக்கட்டும் நாகூர் தர்காவா இருக் கட்டும் அ திருவாரூர் பெரிய கோயிலா இருக்கட் தோம்
ம்
இதல்ல இதெலா விட்
திருவார்ல தானே திருவார்ல தானே இது இது இருக்கு
என்னாது ஆமா உலக வர்த் ஆசிய இப்ப கண்டத்திலே பெரிய தேர்னா திருவாரூ தேர் தா
அம் ம் ம் அதுக்கு உங்க அதுகப்பற தஞ்சாவூரு
தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோவில் பெரிய கோவில் ஆனா கடைசி வரைக்கு அந்த கோவிலுகு போக முடியாம சுத்திட்ருந்தே ஐயயோ தெரிலயே உங்களுக்கு ந் தெரியுமா
கங்கை கொண்ட சோழபுரோ தேரிங்ளா தெரியுமா எது
கங்கே கொண்ட சொ நா அதா அந்த பக்கமே போனதுல்லங்க போணு தா ஆச போனாதானே தெரியு உ ஜென்ரலா சொல்றது வந்து தெரிஞ்சுக்கிறது தா
சேரி நீங்க வந்து ஒரு நாள் டைம் இருக்குமோ சொல்லுங்க எனக்க நம்ம போய் ஜாலியா போய் பா த்துட்வந்தர்ல்லா
உ இருக்கும் போது நானே சொல்றே அப்ப போயிட்டோர் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல தா போகன்னு ஆச அங்கதா போக முடியாம இருக்கு ஆனா தஞ்சாவூர் வந்துட்டு நா அதிகமா போயிட்டு வந்துட்டா
உ நான் எங்கபத்தல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட் வேளாங்கண்ணி நாகூர் தர்கா நீங்க சொன்னீங்கள தாஜ்மஹால் திருவார் தியாகராஜன் கோயில் தஞ்சாவூ ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோ சோழப்புறோ
உ இந்தா ஆள் ஏரியாவிலு ஐயா ஆள் ஏரியாவாலிலு ஐயா கில்லிங்கிற மாரி சுத்திட்டு வந்துட்டு ட்டீங்க
இல்ல இல்ல அது வந்து பசங்க கூட போறது அப்டியே ஆமா
சேரி சேரி சேரி
உங்களுக்கு வேளாம்கன்னிக்கு எவ்ளோ தூரோ வரு
எனக்கு வேளாங்கண்ணி பக்கம்தாங்க இங்க இருந்து ஒரு டுவெண்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளதா இருக்கு நா இருக்கிற எடத்துல இருந்து
ஓ சொந்த ஊரே நாகூர்ரா
ஆமா சொந்த ஊரே நாகப்பட்டினம் தா
ஓ ஓ நாகப்ப
உ ஆமா இங்கே எப்பினா வேளாங்கண்ணிக்கு இங்கன்னு சொல்லிட்டு பேங்களூரு வெளி வெளி டிஸ்டிக் வெளி மாநிலத்துல இருந்துல்லா இங்க வருவாங்க
ஆமாம்மா நாங்களே வருவோம்ல
ஆ அவ்ளோ ஃபேமஸான ஒரு திருவிழா வேளாங்கண்ணி திருவிழாங்கிறது ஆனா அந்த திருவிழாவுக்கு வந்து ட்டு இங்க பக்கத்துல இருந்தே அதிகமா நம்மளாலயே போக முடிய மாட்டேங்குது ஏன்னா அதிகமாக ஒர்க்கு அதிகமான ஒரு சுச்சுவேஷன் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருது
ம்
இந்த சொ சொல்லுவாங்கல்ல பக்கத்துல இருக்குறப்போ அதோட அருமை தெரியாது அப்டின்னுட்டு
ஆமா ஆமா
அந்த மாரிதா அது இல்லாம இங்க பக்கத்திலேயே நடந்தா எ இப்போ ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கோவூர் திருவிழா
கோவூர் கோவூர் கோவூர்னா என்ன ஊ ரு அது என்ன ஃபங்க்ஷன் நடக்கு
வு அதுவு நாகப்பட்னோ அதுவு ஒரு வேளாங்கண்ணி கோவில் மாரியேதா
அப்டிங்களா
ஆமா அதுக்குமே நம்பளால இப்போ போக முடியாம போயிருச்சு இத்தனைக்கும் பக்கத் எங்கெங்க இருந்தோ வர்றாங்க மெனக்கெட்டு வராங்க வெளியூர்ல இருந்தெல்லா வராங்க ஆனா நம்மலாலயே போக முடியாம போயி்டுது நா நெறைய எடத் துக்கெல்லா அதிகமா போமுடிய மாட்டேங்குது அதே மாரி இந்த வருஷோ அந்த திருவாரூர் பெரிய கோவிலுக்கே போக முடியாம போயிடுச்சு
திருவாரூர் பெரிய கோயிலா
ஆமா தேர்
நா நா வந்தே நா ஆழித்தேருக்கு வந்தே நா
ஓ ஓ எப்படி நீ எப்படி சே எப்டி இருந்துச்சு
ம் நல்லா இருந்துது அ வருஷ வருஷ வருவோ ஆடி தேருக்கு ஏனா அந்த காச்சிகள் பாக்குறதுக்கே மனசு கொஞ்சர திருப்தியா இருக்கு அந்த ஆறுரோரா தியாகேசான்னு இந்த கோர்சம் பண்றப்பேய் அந்த பூஸ்ம் சார் வொடம்பு
அஅ உங்களுக்கு எந்த ஊரு
எனக்கு சிதம்பரம்
சிதம்பரம் ஆஆஆ சிதம்பரத்துல இருந்து இங்க நாகப்பட் இன்ன நாலு நாலு மணி நேரமா நாலு மணி நேரம் மூனு மணி நேர இரு
சுமா